ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன்க கொளந்தைகளாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆஹ் குழந்தைங்களல்ல ஸ்கூல் போயிட்டாங்க அங்க உங்க குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆஹ் போயாச்சுங்க வேலய ஆரம்பிச்சசிட்டீங்ளா
இப்பதாங்க வேலையெல்லாம் இது பண்ணிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கே
ஆட்டுப்பண்ண வேலையெல்லா ஆரம்பிச்சாச்சுங்களா
ஓ ஆட்டு பண்ண வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்க இப்பதான் ஆட எல்லா கட்டி அஹ் வெளியே கட்டி எடுத்து எல்லாம் வா கூட்டி பிளீச்சிங் பவுடர் எல்லா சேர்த்து தொளிச்சுட்டுட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க
ஆடு மாடு கோழி எல்லா ஆரோக்கியமா இருக்குங்ளா
ஆஹ் எல்லாமே அல்லா இருக்குங்க இந்த வெயிலுக்கு தா கொஞ்சொ தாக்குதல் ஜாஸ்தியா இருக்கு இந்த வெயில்னால அதனால வந்து தண்ணி வந்து இடக்க எட எட இடையில எடையில தண்ணி குடுக்கணும் குழந்த கொஞ்சொ ஓரளவுக்கு பரவாயில் இல்லைங்க
நீங்க பச்சப்புள் வச்சிருக்கீங்க ஆட்டுக்கு மாடுக்கு
ஆமாங்க பச்ச புல் வச்சிருக்கேன் அது போக வந்து பருத்தி கொட்டையோட பஞ்சு இருக்கு இல்லலைங்க அது குடுப்பேன் அது போக வந்து பச்ச தீவன வந்து பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கு குடுப்பேங்க
ஆனா பரவாயில்லங்க ஆடு மாடு இதெல்லா வச்சிருக்கிறது அஹ் விவசாயத்தை கூட ரொம்ப ஒன்றிய செயல தான் இருக்கொ அது ஆடு மாடு வளர்த்தினாலே அந்த உரங்கள எல்லாமவிவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலா அதனால இயற்கை விவசாயமா எல்லா உணவுப் பொருளையு தயாரிச்சுிக்கலா இயற்க தே விவசாயம் தான் ரொம்ப நல்லதுங்க ஆஹ் ஆட்டோட உரம் மாட்டோட உரம் கோழி வருவ கூட ஃபுல்லா நம்ம தென்னை மரங்களுக்கு வாழைகளுக்கு எல்லா பயிர்களுக்குமே போடலாம் ஏங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா எங்க கிட்ட இருக்க ஆடு மாடுகளுக்குெல்லா நாங்க வந்து அத எடுத்து அப்படியே உரமாக்கி அத எடுத்து ம மரங்களுக்கும் தென்னை மரங்களுக்கும் வீட்டில உள்ள பூச்செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே போட்டுட்டு இருக்கோ க்கும் அது போடுவதனால எங்களுக்கு எளநி தேங்காய் இந்த மாதிரி நிறைய கொடுக்குது நல்லா மரமும் நல்லா இருக்கு வாடுறது இல செடிகளு அதே மாதிரிதான் இந்த வெயிலுக்கு அந்த உரம் தண்ணி இதெல்லா கொடுக்கும் போது அந்த செடியோட இதெல்லா வந்து து நல்லா இருக்குங்க
சரிங்க நீங்க ஆட்டு மாட்டு உரத்துக்கு தண்ணி கூட ஓர அளவுக்கு தேவைப்படுங்க ஆட்டு உரம் போடும் போதும கோழி உரம் போடும் போது கொஞ்சம் ஜாஸ்தியா தண்ணி விடுங்க ஏன்னா அது ரொம்ப ஓவர் சூடுங்க அதனால தண்ணி அதிகமா மரங்களுக்கு விடணும் அத மறந்துராதீங்க
ஆஹ் கண்டிப்பாங்க தண்ணி இது மாட்டு உரங்கலவிட ஆடும் கோழியும் அப்டிதாங்க தண்ணி அதிகமாதான் விடுவோ எப்பயுமே
சரிங்க ஆடு வளத் வளத்துறனால இறைச்சிக்காக நிறையா உதவுது நிறைய பேர் ஆடு வளர்த்துறது அததுதான் கொஞ்சொ குட்டியா வாங்கிட்டு வந்து வளர்த்தறனா அது குட்டி போட்டு நிறைய ஆகும் அது நல்லா காசுத்தாங்க ஆனா நல்லா பராமரிக்கணும் நிறைய வேலை இருக்கு
ஆமாங்க கண்டிப்பா
அஹ் அப்புறம் மாட்டோடது வந்து பாலு அதுவும் உரம் நிறைய கிடைக்குது அதே மாதிரி பன்றிகள் இப்ப நிறைய வளத்துறாங்களங்க காட்டுக்குள்ள
ஆமாங்க பன்றி இ வளர்ப்பு இது பண்றாங்க அது எப்டின்னா பன்றி வளர்ப்பு வந்து அதோட தீட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதையும் ஒருத் த்துக்கு வந்து உதவியா இருக்குங்க அப்புறம் பாத்திட்டீங்கன்னா நம்ம ஆடு மாடுகள்ல வந்து மாட். மாட்டுப்பால விட ஆட்பால்ல வந்து ரொம்ப சத்து அதிகொங்க. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி இது இருந்ததுன்னா அதுல கசகசா வந்து கலந்து கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க அது வந்து உடனே வந்து வயிற்றுப்போக்கு வாந்தி இதெல்லாம் வந்து நிக்குங்க ஆட் மாட். மாட்டுப்பால்ல வந்து ஆட்டு மாட்டுப்பால் விட ஆட்டுப்பால்ல வந்து நம்மளுக்கு சத்து அதிகொங்க. அதுவும் இல்லாம மாட்டுப்பலை எடுத்துக்கோங்களே மாட்டுப்பால் கூட நம்மளுக்கு வந்து தயிர் குதவுது அப்புறம் இதுக்கு நெய் குதவுது. து அது வெண்ணெயாக்கி நெய் எடுக்கிறோம் குழந்தைங்களுக்கு அது குடுக்கறோம் ரொம்ப சத்து இல்லங்க கேல்சியம் சத்து கிடைக்குது நம்மளுக்கு மாட்டு பால்னால அப்புறம் மாடு வந்து ஒ இப்பெல்லா ஏரோட்ட உதவுது காள மாடெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஏரோட்ட உதவுது நம்மளுக்கு. பால் தருது எல்லாமே இருக்குல்லங் மேம் ஆஹ கால்நடை வளர்ப்புனால நம்மளுக்கு.
ஆமாங்க ஆஹ ஆட்டுப்பால் நீங்க சொன்ன மாதிரி ஆட்டுப்பால் தான் ரொம்ப ஹெல்திங்க வயிறு புண்ணா இருக்கிறவங்க காலையில அந்த வெரு வயித்துல அந்த ஆட்டுப்பால் குடிச்சா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளும் அஹ நெறைய ஆட்டுப்பால் குடிக்கலாங்க. ஓ எவ் சில பேர் வந்து ஆட். ட்டு குட்டிக்கு போக பால் மீதி இருக்கும் போது நெறைய பேர் எங்க பக்கத்து வீடலயும் கூட ஒருத்தங்க அடிக்கறுக்க குழந்தைகளுக்கு வந்து பால் குடுப்பாங்க ஆடு குடிச்சது போக நெறைய பால் இருக்குன்னு சொல்லி குடுப்பாங்க நா பையன் புள்ளையெல்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க அந்த டேஸ்ட்டா தான் இருக்குங்க காய்சியும் குடிக்கலாம் அப். அப்படியும் குடிக்கலாம் ஆட்டுப்பால் ரொம்ப நல்லாதான் இருக்கும்.
ஆமாங்க கண்டிப்பா இப்ப பேக்கெட் பால் இப்ப வந்து அஹ இப்பல்லா பேக்கெட் பால் ஜாஸ்தியா வந்துருச்சு இல்லங்க அதனால வந்து அதுல ஒரு சத்து இருக்கறதில்ல நம்மளுக்கு. ஆனா இதே பாத்துக்கோங்களே நம்ம ம் மாடு ஒண்ணு நம்ம வீட்டுல ஒண்ணே ஒண்ணு வச்சிருந்தாம். னாலு அந்த மாடு வளர்த்தி அந்த பால் கறக்கும் கொடுக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு அது கொடுக்கும் போதும் நம்மளுக்கும் அது ஆரோக்கியத்த தருது கே பால்ல வந்து கேல்சியம் சத்து இருக்கு. இப்ப வயசானவங்களாம் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இந்த பாலு வந்து ம்ச் கால் மூட்டி முட்டி. முட்டுங்க முட்டிங் கால் வலி கால்வலிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தினமும் நைட் நைட்டு நம்ம வீட்டுல ஒரு மாடு வாங்கி வச்சு அந்த மாட பால் கறந்து அத தினமும் ஒரு ஒரு நைட் நைட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கால்வலி இருக்காது. அந்த மாடு ஆடுனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க இப்ப பாத்திட்டீங்கன்னா ஹ இப்ப கடைக்குல்ல போயிட்டு நம்ம ஆடு இதெல்லாம் வாங்கும் போது இறைச்சி வாங்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ ஜாஸ்தியா வரும் இதே நம்ம வந்து வீட்டுல வச்சு நம்மக்கும்ன்னு வாங்கும் போது வீட். வீட்டுல வளர்த்தி நம்ம ஹ நம்மளே வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் இப்ப கடையில வாங்கினது அது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு பயப்பட வேண்டியது இல்ல ஆனா நம்ம வளர்த்தி நம்மளே சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் மன திருப்தி இருக்கும் இல்லங்க.
நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆனா ஆடு வந்து நம்மோ வளத்தி அவ்வளோக்கா வந்து நம்ம சாப்பிட முடியாதுங்க ஆனா நாட்டு கோழி வச்சுக்கலாம். கோழி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு எவ்வாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ண முடியுங்க ஏன்னா. து நம்மளுக்கு அவ்ளக்கா செட் ஆகாது கோழி இது நாட்டுக்கோழி வச்சிருக்கீங்கள அது நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா நம்ம வேணுங்குறப்பெல்லா கோழி நாட்டுக்கோழி தான் உடம்புக்கும் நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதோட முட்ட இருக்கு பாருங்க அதோட முட்ட டெய்லி குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப. ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி முட்ட ஆனா நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் ஒரிஜினலா இப்ப கிடைக்கிறது இல்லைங்க. அது வெளியில வந்து நாட்டு கோழின்னு சொல்லிதா பிராய்லர் கோழி தான் கிடைக்குது. அதனால அந்த நாட்டுக்கோழி நம் வீட்டுல வளர்த்தனோம்னா கண்டிப்பா நம்ம ஒரிஜினல் கோழி தான் வளர்த்துவோம் அந்த முட்ட சாப்பிடும் போது ரொம்ப சத்து கெடைக்கு. குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நாட்டுப். கோழி முட்ட கொடுத்துட்டோம்னா ரொம்ப சத்து தாங்க.
கண்டிப்பாங்க நாட்டுக்கோழி முட்டையில மட்டும் பெனிஃபிட் இல்லைங்க நாட்டுக்கோழி முட்டையோட தோல் இருக்குல்லங்க அதுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான். அதுல வந்து கால்சியம் சத்து நறைய இருக்குங்க அத நம்ம பொடி பண்ணி நல்லா காய வச்சு தண்ணில கா நல்லா தண்ணில கழுவிட்டு. அத வந்து அப்படியே எடுத்து வெயில்ல காய போட்டு அந்த பொடியோ நல்லா பொடி பண்ணிட்டு நம்ம காலையில காலையில வெற வயிறத்துல ஒரு ஒரு பிஞ்சு பள்ளுல படாம அப்படியே இது பண்ணி தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்ப கோழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து. கம்மியான வந்து ஆஹ் பிராஃபிட் போடணும் ஆனா நம்மளுக்கு லாபம் அதிக கண்டிப்பா லாபம் அதிகம் அதுவும்ல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வெயில் காலத்து எல்லா வந்து கோழிகளுக்கு எல்லா அம்மை நோய் இந்த மாதிரி பரவிட்டு இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா. நம்மளுக்கு சே ம்ச் இது வீட்லயே மருத்துவம் இருக்குங்க நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன வெங்காயம் குப்பைமேனி தழ மஞ்சத்தூளு இதெல்லாம் அரைச்சி அந்த கோழிகளுக்கெலா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா. கண்டிப்பா நம்மளுக்கு அந்த அம்ம நோய் வந்து விட்டு விலகும். அது போக தடுப்பூசி இப்ப நறைய வந்துருச்சுங்க நம்மளுக்கு இப்போ அஹ கொல இதுல இருந்து சொட்டு மருந்து ஊத்தணும் கோழி குஞ்சுகளுக்கு தடுப்பூசி நறைய வந்துருச்சு தடுப்பூசி போடணும் கோழிகளுக்கு நெறைய பெனிஃபிட். ட்டுருக்குங்க நம்மளுக்கு கோழினால.
ஆமாங்க கோழி வந்து இப்ப பிராய்லர் கோழி எல்லாம் வளர்த்துறாங்கில்லைங்க பண்ணையில அதுக்கு வந்து எப்பவுமே மருந்து அதிகமா கொடுப்பாங்க குஞ்சா இருக்கும் போதே ஊசி போட்டுருவாங்க. அப்படி போட்டாதான் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட அது வளரும் அப்பதான் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஆனா நாட்டு. நாட்டுக்கோழி எல்லாம் முதலெல்லாம் பாட்டி காலத்தலெல்லாம் அது ரொம்ப பச்சையெல்லாம் மேஞ்சிட்டு அதே தன்ன போல அத அடைச்சு வைக்க வேண்டியதுல்ல அதுகளே மேஞ்சிட்டு ஆரோக்கியமா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து இந்த காலத்துல அதுகளுக்கு நோய் வந்துருது அதுகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாதிரி மருந்துகள்ல்லாம். நாட்டு மருந்தோ ஏதோ மருந்து குடுத்தாதான் ரெடி ஆகுது அது வெயில் காலத்துல நீங்க சொன்ன மாரி நெறைய நோய் வருது. எல்லாமே மருந்து குடுத்துதான் வளர்த்தற மாரி இப்ப இந்த காலத்துல இருக்கு.
கண்டிப்பாங்க இங்கிலீஷ் மருந்தே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம இப்ப இந்த குப்பை மேனிக்தல உம் வேப்பையில நம்ம மஞ்சத்தூள் நம்ம வீடலேயே வீட்டை சுத்தியுமே இருக்க அந்த மருத்துவம் வீட்டுக்குள்ளையும் இருக்குங்க. கோழிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சித்த மருத். தூ முலை முறையில நம்ம வளர்த்தலாங்க அந்த காலத்துலெல்ல எங்கீங்க இந்த ஆங்கில ஆங்கில மருந்து இருக்கு நம்ம வீட்டுல இருக்க மருந்து தானேங்க நம்ம வந்து ஒண்ணும் வேண்டாங்க மஞ்சத்தூளு அதுக்கப்புறோ குருமிளகு சீரகம் பூண்டு இத மட்டும் போட்டு அத அரைச். ச்சு நல்லா அம்மியில வச்சு அரைச்சு உருண்ட பண்ணி அந்த கோழிகளுக்கு குடுத்துட்டு தண்ணி ஊத்துது குடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு முக்கவாசி வந்து நம்மளுக்கு ஆங்கில மருந்தே தேவயில்லைங்க நம்ம வீட்டுல வச்சே நம்ம பாத்துக்கலாங்க தாராளமா.
ஆமா ஆமாங்க கோழி வளர்க்குறது பத்திங் நல்லா சொன்னீங்க. எங்க வீட்டுல கோழி இல்லைங்க நான் ஒரு செம்மறி ஆடுதான் ஒரு பத்து ஆடு வச்சிருக்கேங்க அது வந்து இறைச்சிக்காவும் கம்பளிக்காவும் எடுத்துக்குவாங்க. கோழி பத்தி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது நீங்க சொல்லிட்டீங்கள நான் வருங்காலத்துல கோழி பண்ண வச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. க்கீங்க. நீங்க ஆட்ட பத்தி நான் ஆடு வச்சிருக்கேன் ஆட்ட பத்தியும் உங்களுக்கு ந பச்ச புல்லதான் வெட்டி போடுறேங்க அதுகளுக்கும் மருந்து கொடுப்போ. அப்புறோ இந்த பருத்தி கொட்ட புண்ணாக்கு அதுவும் கலந்து கொடுப்போ அதிகமா மேயக்க முடியாதுங்க பெரிய பண்ணையா இருக்கனால செட்டு. குழுவது அடச்சு வச்சிருக்கோ. நேர நேர புல்லு இந்த மாரி குடுப்போங்க. அப்புறம் அதுக்கும் நீங்க சொன்ன மாரி இந்த கோழிக்கு இன்ஜெக்க்ஷன் குடுக்குறோங் நாட்டு மருந்தெல்லாம் குடுக்க முடியாதுங்க அதுக்கு மருந்து ங இந்த மெடிசன்ஸ்தா குடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு அதிகமா நோய் வராது வந்துச்சுன்னா. ஆஹ் அந்த மாதிரிதான் கொடுப்பங்க நீங்க வளர்த்தறக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா எங்கிட்ட கேளுங்க எனக்கு கோழி பத்தி தெரியாது ஆடை பத்தி வேணா நல்லா தெரியுங்க சரிங்க இருந்த சந்தேகம் வந்த கேளுங்க சரிங்க எனக்கு கொஞ்சம் வேல இருக்குங்க வச்சுட்டுங்களா
ஆஹ சேரிங்க.